ஹலோ
சாரிங்க நா பாக்கல நா கரெக்டா கால் போட்டே அதுக்கப்பறந்தா நீங்க சொன்னீங்க
ஐயோ ஒன்னுல்ல ஒன்னுல்ல ஒன்னுல்ல
ம் சொல்லுங்க
என்ன பண்றீங்க இல்லல்ல வெட்டிதா அல்வா சாப்ட்டுட்ருந்தே
ம் சொல்லுங்க
ம் சாப்ட்டாச்சா இல்லல்ல நா எனக்கு என்க்கு பிடிக்காத சாப்பாடு சோ சாப்பல
ம் அப்படி என்ன பிடிக்காத சாப்பாடு
ரால் ரோஸ்ட்டு அண்டு ரச
சூப்பர் ம்
சோ வந்து சாப்பல அல்வா இருந்து அல்வா ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு எனக் எனக்கு அது சொல்லிட்டு வச்சிருந்தா இப்பதா சாப்ட்டுட்ருந்தே அங்க என்ன சாப்பாடு
இங்க என்னா தெர்ல இனிமேதா போய் பாக்கணு
ஓ டைம் ஆச்சுல்ல
டைம் ஆயிச்சி பட் நா பார்க்கில இருக்கே போனு ம் சொல்லுங்க வேற
ம் அப்ற சொல்லுங்க
எங்க நைட்டு ஃபுல்லா காணோ எங்க போனீங்க
அ தூங்கிட்டேங்க
இதே மாரிதா இருங்க டென் குள்ளத்
ஆ ஓ நா வந்து இன்னைகு ட்வள் ஓ கிளாக் தா எந்திச்ச மார்னிங்கு நல்லா தூக்க இன்னைக்கு
ம் ம் ம்
நல்லா தூங்கிட்டே எந்துக்கவே கஷ்டமா இருந்துச்சு திரும்ப பன்னெண்டு மணிக்கு எழுப்பி விட்டாங்க
இருக்கிறே நல்லா ஆனா தூங்கவே முடியல என்னா தெர்ல
யம் வெண்தட் ஓ ஓகே ஓகே
தூங்க முடியாது
ம் நா வந்து நீட்டு படிக்கேன்னு சொல்லி படிச்சிட்டு இருந்தே
ம் ம்
நா படிச்சிட்டு இருந்தே சோ நேத்து படிச்சிட்டு இருந்த போது தூக்கோ வந்துடுச்சு
ம் ம்
சோ அப்டியே தூங்க வேண்டியதா போச்சி நேத்து கொஞ்சோ திடீர்னு படிக்கிறேன்தா இருந்தே சோ அக்கௌண்ட்ஸ் பாத்துக்கலா கார்பரேட் அக்கௌண்ட் கொஞ்சோ கஷ்டோன்னு சொன்னாங்க எல்லாரு
செரி நீங்க பி காம் எடுத்தீங்களே வேல்யூவா இருக்குமா அந்த குரூப்பு
ம் வேல்யூ இருக்கு ஐ டி இருக்கு நான் ஐ டி இருக்கு
ஐ டி போலாமா
ஆ கோடிங் படிக்கணு அதுக்கு கொஞ்சோ படிச்சா போது கோடிங் எடுத்தா முடிஞ்ச்சி
அது எப்டி படிப்பிங்க அதா கோடிங் தா பி காம்ல இருக்காதே
இருக் இல்லயே இப்ப எனக்கு பிராக்டிகல் எடுத்துருக்காங்க
நீங்க பி காம் என்ன ஜென்ரல் பி காம் ஜென்ரலா நார் மல் பி காம் அப்டியா
சோ எனக்கு இந்த வருஷோ இந்த இது வரைக்கு எங்களுக்கு வந்து எங்க காலேஜ்ல வந்து பி காம்க்கு வந்து தியரி போட மா பிராக்டிக்கல் எடுக்க மாட்டாங்க
ஆ ஆனா பி காம் படிச்சா ஐ டி போலாமா உண்மையா
ஆ சீரியஸா போலா ஐடி ஃபீல்டு இருக்கு பி காமுக்கு நான் ஐடி அண்ட் ஐடி
நா அது தெரிஞ்சா நானு பி காமே எடுத்திருப்பே அது ஈஸியா இருக்குமே லைக் இத கம்பேர் பண்ணம் போது
ம் நீங்க வந்து இப்ப வந்து கோடிங் கிளாஸ் போனீங்கன்னா கூட ஓகே தா கோடிங் எடுத்துக்கிட்டா ஆ ஆமா பட் எங்களுக்கு வந்து இப்பமே வந்து எக்சஸ் சொல்லிட்டு ஒரு கோடிங் வந்து
அது கிளியரா ஒருத்தங்க கிட்ட கேட்கணு இதுல யாராவது ஐ டில பேசுவாங்கல்ல இந்த மாரி
ஆ எங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடத்துவே லைக் ஸ்டார்ட்டிங் வந்து காலேஜ் ஓ பன் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் இயர்லயு வந்து எங்களுக்கு வந்தாங்க நெறைய பேர் வந்து ஒன் வீக் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் வீக் வந்து ஃபுல்லா வந்து எங்களுக்கு அவார்னஸ் ப்ரோக்ராம் இந்த மாதி கவுன்சிலிங் பண்றதுதா வந்தாங்க அப்ப வந்து நெறைய பேர் சொன்னது வந்து பி காம் எடுத்தா நீங்க ஐ டி பீல்ட் போலா நான் ஐ டி பீல்டு உண்டு சோ உங்களுக்கு ஓக் கேவா இருக்கு அப்டின்தா சொல்றாங்க
ம் இங்க இருக்காங்க ஐ டி இது பி காம் முடிச்சவங்க நெறைய பேரு லைக் ரெண்டு பேர் இருக்காங்க ஏ கூட சுத்துறவங்க கூட பி காம் முடிச்சவங்கதா அவ கூட ஏதோ ஒரு கம்பெனில சும் ஐ டில்லா இல்ல அது ஏதோ வந்து ஏதோ ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏதோ விக்கற கட நெனைக்கிறே சென்னைல போய் அங்கதா இருந்தான் டுவென்டி ஃபைவ் கே ஏதோ வாங்கின்னு இருந்தா பத்தலன்னு வன் ட்டா அவே இப்ப சும்மாதா இருக்காங்க ரெண்டு பேருமே அதா ஒ எனக்கு டவுட் இது பி காம் படிச்சா வேல கெடைக்குமா அந்த மாரி ஆல்ரெடி நெறைய பேர் சொல்வாங்க ஆ
எவ்ளோ ஒர்க் இருக்கு பி காம்க்கு என்னங்க நம்மளே வந்து பெரிய ஆளா இருக்கோ பி பி காம் எடுத்துட்டு
ஆனா பி காமு எடுத்
நான் வந்து இப்ப வந்து பி காம் மு இந்து எங்களுக்கு வந்து எக்ஸால்ஸ் சொல்லிட்டு ஒரு இது போட்டுருக்காங்க
ஆ
அப் இத்தன வருஷோ வந்து எங்களுக்கு பிராக்டிக்கா சொல்லிட்டு சேக்க மாட் டாங்களா இந்த வர்ஷத்துல இருந்து ஃபஸ்ட் இயர் செகேண்டு இயர் தேர்ட் இயர்க்கு வந்து எல்லா செம்ளயு வந்து ஒரு ஒரு சப்ஜெட் வந்து கண்டிப்பா ஒரு பிராக்டிக்கல் இருக்குன் சொல்லிக்கிட்டாங்க இந்த வட்டி எங்களுக்கு எக் சல் சொல்லிக்கிட்டோ ஒரு சப்ஜெட் மார்னிங் ஷிஃப்ட்னா புரில்ல
ஈவினிங் காலேஜ் போவீங்களா மார்னிஙா அப்டி எப்டி சொல்லுனு கால்ல
மார்னிங் டு ஈவினிங் தாங்க காலேஜ் எங்ளுக்கு ஆஹ் ஃபுல் டே காலேஜ் எங்
ன்னாங்க சொல்றிங்க பி காமு க்கு ஃபுல் டே வா
இப்ப வந்து மார்னிங் டென் டு த்ரீ ஃபார்ட்டிக்கு உங்க லைக் உங்க ஊர் வேறேங்க எங்க ஊர் வேறேங்க இங்க வந்து ஃபுல்லா வந்து ஃபுல் டே காலேஜ் இருக்கு எல்லா காலேஜு
ஆ
ஆ ஆ செரி
என்ன ஆச்சி கத்துறாங்க ஹலோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
என்ன ஆச்சி
இல்ல இல்ல கெளம்ப சொல்லி கத்துறாங்க
உம்
வீட்டுக்கு போணுமா சுத்தாம சொல்லி கத்துறாங்க
இப்ப எங்க இருக்கீங்க
வீட்டுல தா இருக்கே
திரும்பி வீட்டுக்கு போணுன்னா
இன்னொரு வீட்டுக்கு போறோங்க அதுக்கு கத்துறாங்க
உம் உம்
உம் அப்றோ சொல்லுங்க
உம் ம் சொல்லுங்க
உம் உம்
கம்முன்னா என்ன பண்ணலான்னு இருக்கே இது முடுஸ்சுட்டு பி சி ஏ திரும்பி வந்து ஏதாது அனெஸ்டேஷியா படிக்கலாமான்னு இருக்கே
ஓ இப்ப நீங்க என்ன எடுத்து இருக்கீங்க பி பி ஏ வா
பி சி ஏ
பி சி
பேச்சலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்னு இருக்கு பாருங்கள்
ஓகே ஒகே நீங்களே போ உனக்கி என்னா அப்போ உங்களிக்கே ஐ டி ஃபில்ட் போறதுதெல்லா ஓகே தானே
ஐ டி போலாமே ஆமா கண்டிப்பா அதுக்காக மட்டுதா இது நெற்யே எல்லாமே கம்ப்யூட்டர் சம்பமந்த பட்டுதா இது
அப்ப ஐ டி ஃபீல்டே போகலாமே ஐ இல்ல சென்னைல ஐ உம் அப்ப அதுவே ஓகேங்க நீங்க அதுவே டேரெக்ட்டா போக
ஆமா எ ஆள் எங்க அதா உங்குளுக்கு சொல்லியா நானு எங்க சித்தப்பா கூட பேங்ளூர்ல ஐ டில தா இருக்காரு அதனாலதா எங்க வீட்ல கூட ஐ டி எடுத்துக்கோ அவர் ரெக்கமெண்ட் பண்ணி போயிட்லானுதா அவர் வந்து நைன் இயர் எக்ஸ்பீரியன்ஸு
ஓ நைன் இயர்ஸா
ஆமா அவுங்க வந்து கொஞ்சோ நல்லதா இருக்காங்க ஒன் டொண்ட்டி ஃபைவ் கே அதுல ஒரு லட்சத்தி இருவத்தஞ்சாய்ரூபா வாங்குறாங்க மாசத்துக்கு கூட அதா அவர் சொன்னாரு இந்த மாரி நீ இது முடி ஈஸியா இருக்கு எனக்கு படிப்புலக்கல்லா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல அவுங்க சும்மா சொன்னாங்க இது ஈஸியா இருக்கு நீ இன்ஜினியரிங் படிச்சி
நா ஸ்கூல்ல வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்தா
ம் நா பியூர் சைன்ஸ்
நாலா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்ஸ்லயே கம் அப்ளிகேஷன் வரும்ல அப்டி போய் ஈஸிதா நாதா சொன்னல எனக்கு கம்ப்யூட் டருக்கு நைன்டி எயிட் மார்க்கு ஹண்ட்ரடுக்கு நைன்டி எய்ட் டூ வந்து மிஸ் ஆய்டுச்சு அதுவு ஒன் வொட்ஸ்ல மிஸ் ஆய்டுச்சு கோடிங்லா
சைட்லா போலான் இருந்தே அது ரொம்ப தொல்ல எப்டி சொல்ணுனா ரத்தோ கொட்டினு வருவாங்க பேஷண்ட்லா அதல்லா பாக்
ஆமா ஆமா நேத்துக்குட எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல உள்ளோங்ளுக்கு ஆக்சிடெட் ஆச்சு பக்கு தா இங்கனதாருக்கு இங்கனதா ஆக்சிடெட்டு பஸ் வந்து இடிச் டாங்க ப லைக் குடிச் ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தாங்க போல சோ இடிச்சுக்குட்டாங்க சோ
ஸ்லாங் வருது கன்னியாகுமாரி ஸ்லாங்
ஆ லைக் பக்கத்துல பக்கத்துலதா ஆக்சிடெண்ட் ஆய்டுச்சு
ம் அதனாலதா ரத்தோ பாக்க வேண்டியது இருக்கு அந்த வேலைக்கல்லா போனா சோ வேணா அது ஆ நர்சிங் படிக்கலானா எங்க அம்மா சொல்றாங்க டாக்ட்ருக்கு பின்னாடியே வால் புச்சனு திரிணு வேஸ்ட் எல்லா அந்த மாரில்லா சொன்னாங்க ஆ டாக்ருக் படின்னு சொல்றாங்க நம்ம படி சிரிப்புதா வந்துச்சு எனக்கு
போ அப்புடி ம் நா வந்து கெளம்பணு அப்றோ ரெடி ஆறதுக்கு என்ன இருக்கு ஒன்னுமே இல்ல நா வந்து ஃபர்தா தூக்கி போட்டு எ ஷால் சும்மா போட்டு போ வேண்டிதா இதுக்மேலதா கெளம்பணு
ம் ம்
மேக்கப் பண்ணுன் ஒன்னு இல்ல எங்கயா கடக்கு ஃபர்தாவ தேட வேண்டிதா பட்டன் ஃபர்தாதா இருக்கு
ம் நார்மலா ஃபர்தாலா போட மாட்டிங்ளா நார்மலா
அதலா போட மாட்டே
ஏ
நா போட மாட்டே எங்க வீட்ல வந்து எல்லாரு போடுவாங்க நா
அது கடமையாச்சே இஸ்லாம்ல எப்புடி
அப்டிலா இல்ல லைக் வந்து எப்டி சொல்றது இது வந்து ஃபுல் கவரிங்கா இருக்கணு ஓகேங்ளா இப்ப வந்து பர்தா போட்து கம்பல் கடையாது நம்ம வந்து ஃபுல் கவரிங்
எப்டி சொல்னுனா ஹேர் முடி கூட வெளிய தெரியக்கூடாது நீங்க அப்டியா பேஸ் நார்மலா பேஸ் வெளிய தெரியலா லைக் ஹேண்டு தெரியலா அந்த மாரி வேற இருக்கலா முடி வெளிய தெரியக்கூடாது
அப்டிலாதா போடுவ நா போட்டா ஃபுல் கவுனிங் ஃபுல் கவுன் லாங் ட்ரெஸ் போட்டுப்பேன் சோ வந்து ஹேர்லாம் போ தெரியாது ஹேர்க்கு வந்து ஷால் குத்திப்பேன்ல சோ பக்கத்துல தான் போறனால ஸோ வந்து அதெல்லாம் கிடையாது சும்மா கொண்ட போட்டுக்கிட்டு மேல வந்து சும்மா ஷால் போட்டு போயிடுவே
ம் ம் கேரளால கூட அப்டித்தா லைக் மோஸ்ட் ஆஃப் முஸ்லீம் எல்லாருமே இந்த மாரிதா இருப்பாங்க எப்டி சொல்ணும் புருஹாவே அதான் பருதா பருதாவே போட மாட்டாங்க நார்மலா தா இருப்பாங்க ஆமா அங்க கல்ச்சர் அப்டி ஊர்ல ஊர்ல கூட எல்லா போடுவாங்களா
ம் போடுவாங்க பட் எங்கள எங்கள மாரி ஸ்டேஜ்ல்ல உள்ளவங்க நெறைய பேர் போட மாட்டோம்
ம் ஆனா இங்க போடவங்க போடுறாங்க எப்டி சொல்னு நெறைய பேரு போட்டுனா இருப்பாங்க இங்க நெறைய பேர் இருப்பாங்க முஸ்லீம் தான் பாக்க எப்டி சொல்ணும்னா அவுங்க மாடல் எல்லா பண்ணுவாங்க எனக்கு தெரியவங்களே ஒருத்தங்க இருப்பாங்க எங்க அவுங்க மாடல்லு நார்மல் திரிவாங்க எப்டி சொல்ணும்னா விடுங்க வேற பேசும் அவுங்க எப்டி சொல்னும் புர்ஹாவே போட மாட்டாங்க லைக் எப்டி சொல்லணும்னா ட்ரெண்டியா இருப்பாங்க டாப் போட்டுனே ஜீன் போட்டு அந்த மாரி இருப்பாங்க உம் உம் ம்
ஓகேங்க அப்புறொ சொல்லுங்க இன்னும்தான் சாப்ட போறீங்க என்ன சாப்பாடா இருக்கு நெனைக்கிறீங்க வீட்ல
எதுவா இருந்தாலும் சாப்ட்டுதான் ஆகணும் அன்எம்ப்ளாய்மெண்ட் பீக்டு ஆமா
ஓ அப்டி நா வந்து அப்டிலா இல்லங்க புடிச்சா மட்டும்தா சாப்டுவேன் இல்லன்ன வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துப்பே நா இருக்கே பாத்தீங்ளா பாத்தே என்ன சாப்
வீட்ல மத்தியானொ சாப்பாடு சாப்டே ஒன் வீக் ஆக போகுது
ஓ அப்டி வெளிய சுத்திட்டு
திட்டினே இருக்காங்க என்ன தா பண்றே எங்கதான் போறேன்னு
ம் எங்க வீட்ல ஃபஸ் எனக்கு வந்து றால் கழுவும் போதே எனக்கு பிடிக்க்ல ஒரு மாரி றால் கறி வைக்கும்போதே ஒரு மாரி ஸ் மெல் பிடிக்காம இறால் லைக்கு அதா இங்க றால் தா சொல்லுவோம் சோ அப்டி வந்து சொல்லிட்டேன் சோ அது வந்து கறி வைக்கும் போது எனக்கு ஒரு மாரி இருந்துச்சு தென் வந்து சாப்ட்டாங்க எல்லார் சாப்ட்டாங்க எனக்கு நா மார்னிங் டுவெல்வ் ஓ கிளாக் வச்சு மார்னிங் சொல்றேன் மதியொ பன்னெண்டு மணிக்குதா எந்திச்சே ஏஞ்சுக்கிட்டு ரெண்டுதோ சா ஃபஸ் சாப்பாடு வேணானு சொன்னேன் அப்புறொ கிச்சன்ல ரொ தோச இருந்துச்சு சரி தோசை சர்க்கர வச்சு சாப்ட்டுக்கிட்டு
ம் சுகர்லா அவ்ளோ சாப் சாப்டாதீங்க அது கெம் எப்டி சொல்ணும்ன்னா நெறைய என்னென்னமோ இருக்கும் அதுல தொல்ல
ஆம் நா வந்து சாப்ட்டேன் சோ வந்து அதுக்கப்புறொ வந்து மதியொ சாப்பாடு பாத்தே சோ கொஞ்சோ பிடிக்கல அப்டியே விட்டுக்கிட்டே ஏன்னா இ நைட்டு வந்து சேம்னா நைட்டும் இருந்தேன் நாளைக்கு மதியமா மார்னிங்கா பாக்லா அப்டி சொ சரிங்க ஓகேங்க நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது
மீண்டும் சந்தீப்போம் நன்றி